ஹலோ ஆ சிஸ்டர்
சொல்லுங்க நல்லா இருக்கே சிஸ்டர் சொல்லுங்க
ஓகே சிஸ்டர் நா என்ன பண்ணிட்டுருகீங்க
அ ஆ எனக்கு முடிஞ்சிடுச்சி சிஸ்டர் ஒரு வலியா இப்பதா வந்தே வந்து ஒக்
செரி நானு ஒர்க்கெல்லா முடிஞ்சு சிஸ்டர் ஒரு அஞ் ஐ அஞ்சர வரைக்கூ ஃப்ரீதா
அஹ் அதுக்கப்றதா சாப்ட்டு சமைக்றது இதெல்லாமா
அதுக்கப்புற ஆமா சார் அதுக்கப்றோ தா இந்த கொழந்தைங்க பாப்பா என்ன செய்யறாங்கன்னு பாத்திட்டு இனைக்கு ஒரு பங்ஸன் ஒன்னு இருக்கு ஈவ்னிங் நிச்சயதார்த்ததிக்கு போனூ என்ன சிஸ்டர் இந்த இங்க ஒரு கல்யாணோ பக்கத்துல இருந்தோங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு மேரே ஜித் ஆமாம் நா இன்னைக்கு ஈவினிங் வந்து நிச்சயதாத்ததிக்கு போனு ஒரு செவன் தேட்டிக் மேல தா அது வரைக்கூ ஓர்ரளவு ஃப்ரீதா சிஸ்டர்
பரவால பரவால அப்றோ பொடவ எல்லா எடுத் எல்லா ரெடி பண்ணி வச்ட்டீங்ளா போறதிக்கு
ம் போறதுக்கா எல்லா ரெடியா இருக்கு சிஸ்டர் நா அயன் பண்ணி வச்சிருக்கனால நானு ஒரு பங்க்ஷன்னா அப்டி எடுத்து வெச்சிருவே எப்பனாலு ஒரு இந்த இந்த மன்ந்த் வந்து எனக்கு ஒரு ஆறேழு கல்யாஃபங்ஷன் வந்தது அதனால ஒரு செட்டா ப்ளௌஸ் மொத மொத எடுத்து நம்ம அயன் பண்ணுத செட்டா வச்சிருக்கே ஒவ்வொன்னா எடுத் தெடுத் து கட்டி போட்டுட்டு இன்னு இப்ப இன்னு ரண்டு இருக்குனு நெனைக்கிறே எடுத்து வச்சிருந்ததுல அதுல எதாவது ஒன்னெடுத்து கட்டிட வேண்டியதா தா
பரவாயில்லப்பா ஏன்னா நா போன மாசொ இப்படிதான் ஒரு இது கல்யாணத்த முடிச் ட்டு வந்தோ எங்க செந்தக்காரங்க கல்யாணந்தா அதுல நா அவ்ளவுக்குல்லாம் பெருசலாம் எது இல்ல சிஸ்டர் பொடவைலாம் எது கட்ல பெறுசா லாங்கா இந்த சுடிதார் இருந்தது அனாற்காளி அதுதா நாம போட்டு முடிச்சோ ஆமா ஆஹ் ஏன்னா சிஸ்டர் நம்ம அக்கா பசங்க இருக்காங்க தம்பி பசங்கல்லா இருக்காங்களா சரி அவங்கள கூட்டிட்டு ஓட்னு எங்கனாச்சும் அவங்க ஓனாங்கன்னா நானு பின்னாடியே ஓடுணு
உம் சேலைல்லா கட்டிட்டு கஷ்டல்ல
த்தாங்கன்னா ஐயோ அத்த எங்க போச்சு அத்த பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருக்குது அப்டின் நம்மலாதா கேப் பாங்க ஆ இவங்க பெருசு பெரியவங்களா வந்துட்டு சொன்னாங்க இது மாரி ஏ பொடவ ட்டிக்க வேண்டியதான குடும்பத்துல கடசி கல்யணந்தானே அப்டி இப்டின்னாங்க பட் கட்டளந்தான் கொழந்தைங்கள நம்மக்கிட் ங்க விட்டுட்டனா எங்கபோய் கட்
ஆமா ஆமா சே உங்க மேரேஜ் ஆயிடுச்சா இல்லையா
இல்லல்ல சிஸ்டர் நமக்கு இன்னு ஆக ல ஆஹ அதனாலதா சொல்றே ஆஹ நீங்க ஒவ்வொன்ன சொல்றப்ப நா வியந்து வியந்துல
அய்யயோ இதல்லா வியந்து கேக்க வேண்டியது எக்ஸ் பிரியன்ஸ்
அத்தா அத்தா ஐயயோ நம்மளு ஃபியூச்சர்ல இப்டிதானா நமக்கு இந்த மாரிதானா எல்லா அது பண்ணு இது பண்ணு அடம் பிடிக்கும்
து ரன்னிங்ல ஓடணு ஒடனும் ஒடணும் நா இப்போ ஒன் இயராதா ரிலாக்ஸா இருக்கேன் பாப் அப்ப கொஞ்சொ அந்த ஒரு நம்ம கைய விட்டு அவளா கொஞ்சம் கொஞ்சம் அவ வேலைய பாக்க ஆரம்பி தம்பி வந்து எல்லாமே பண்ணிப்பான் தோச சுடுவான் அவனுக்கு என்ன வேணுனாலு சரி கொழம்பு ஹீட் பண்ணி சாப் டுறது எல்லாமே சாப்பாடு போட்டுக்குறது எல்லாமே அவனா பாத்துக்குவா அந்த பேபி இருக்குற ரண்டாது பேப் பி அது எதுமே பண்ணாது நம்மதா எல்லாமே பண்ணணு ஒரு கர்ச்சீஃப் மொத கொண்டு எடுத்து கையில குடுக் பேருக்குதா பொம்பள பிள்ளேன் ஒரு வேல பாக்க மாட்
அத்தா இப்பல்லா நீங்க சொல்றத
தலகீலாருக்கே அதா அவ் பையங்க கூடோ பொண் கேட்ருங்க சொன்ன பேச்ச அதா ஒரு சில வீட்ல வந்து அனுப் பொண்ணுங்க நல்ல ஒரு வேல பாக்குற து எல்லாமே அம்மாக்கு ஹெல்ப் பண்றத்
அ யா சிஸ்டர் நீங்க வேற எங்க அக்கா இருக்காங்க அவ் ங்க ஒரு பொண்ணு ஒரு பசங்க தா பொண்ணு தா பெரிய பொண்ணு அவ எது சொன்னாலு கே க்க மாட்டிகிறா இது பைய சின்னவந்தா ஃபஸ்ட் ஸ்டாண்டடு சேக்கப் போறாங்க எல் கே ஜி சேக்கப் போறாங்க நெனக்கிற அவன அவ வந்துட்டு எதோ ன வேல சொன்னாக கூட ச மூஞ் சுலிக்காம சேரி மம்மி சேரி அத்த அ சேரி டேடி அப்டின்ட்டு அவ பாட்டுக்கு போய்ட்டு அதல்லா பண்றா அமக்கு ஆசையாருக்கு இவள இவள கேட்டா இப்போ அந்த பொண்ணுங்கள கேட்டா எ போ நா பண்ண மாட்ட போ அத்த எனக்கு வேல இருக்கு அத்த அத்த நா படிக்கினு அத்த அய்யோ அத்த ப்ளீஸ் அத்
அத் அதுவு அதுவு ஒரு ஸ்டேஜு தாமா இப்போ ஏ பொண்ணு வந்து கு லாஸ்ட்டியர் வரைக்கு‌ விழ்ந்து விழ்ந்து அம்மா பாத்ரோ‌ வெலக்குவேன் சொல்ட்டு சிங்க்குவு தண்ணியாக்கிவு வா சிங்கு கிட்ட ஃபுல்லா இ ரமாக்கி வெப்பா ரொம்ப பண்ணுவா இப்ப பாத்தீங்கனா சொன்னாக் கூட என்னய்வே வேல சொல்டு இர்க்கீங்க த அவ சும்மாதான உக்காந்துருக்கா அவன சொல்லுங்கன்டு ஒரே வார்த்தைல போயிற்லா அதுதா ம் அப்டிதா அவுளு வந்து இப்ப வேல சொன்னோனா அவள்கா தோணு எனைக்காது ஒரு நா தீடீர்னு ஞானோதய பொறந்துச்னா வந்து அந்த வேலைய பாக்குறே வாங்கமா க்ளீன் பண்ணுவோ மா செல்ஃபுல்லா எடுத்து வப் போ டைல்ஸ் எல்லா தொடச்சி வப் போ அப்டின் சொல்ட்டு அந் நேர வந்து எல்லா வேலயுபாப்பா அது எப்பயு வர்ரத்காக நமோ உக்காந்துட்டே இருக்கணு
அதல்ல ஆகாது ஆகுற கத் வே இல்ல அதல்லா அவுங்க வந்தா எங்க அவுங்க எப் த பொருள் ஒடச்சிருவாங்களோ இல்லயோன்னு பாத்து பாத்து நம்ம அத பாத்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உம்.
எங்க தம்பி பயலாம் ரொம்ப. கஷ்டம். ஏதாச்சும் ஒரு சின்ன பொருள் எட்டுவடான்னா. இப்டியே போ ப்டியே கா அந்த அடிபாத எடுத்து நடந்து. பண்ல. அடிமல அடி வச்சு ஆஹ அந்த மாத்ரி அதுக்குள்ள நமக்கு தண்ணி தாகமா இரு கொண்டுவாடானா அப்பதா. பண்றது வேனும்னே பண்றது.
அதா அதா அதா சொல்றயில அவுங்களுக்கா ஒரு இன்ட்ரெஸ்ட் வர்ற நேரம் வேல பாப்பாங்க. நம்ம எவ்வளோதா சொன்னாலும் தலைகீல நின்னு தண்ணி குடிச்சாலும் என்னால முடியாது.
இதே பாருங்க அவ்ங்க அம்மா இது சமைக்கிறது. போவாங்க அப்ப இவ்ங்க உடனே கூப்பிடவே மாட்ட. நாங்க அவனங்க அவன எதுக்குமே கூப்பிட மாட்டோ உடனே ஓடியந்து ஒக்காந்துக்குவான். வந்து ஒக்காந். த்து நா பண்றன் நா பண்றன் நா பண்றேன்ட்டு எல்லாம் வந்துட் டு ஐயையோ சுத்த எது ஏதோ பண்ணிட்டு இருப்
இந்த சப்பாத்தி தேக்கிம் போது வந்து நா தேக்கிறேம்பானுங்க. அந்த இது இட்லி ஊத்துனா நா ஊத்துறேன்னு சொல்லிட்டு அவ்ங்க ஊத்த வுட்டா நல்லாவா இருக்கு அங்க கொஞ்சம் கொட் டி இங்க கொஞ்ச கொட்டி. ஆமா.
அத ஏ கேக்குற நா செய்றது பண்ணிடுவாங்க.
உம். நீங்க கொரோனா பீரியட்ல. கொரோனா பீரியட்ல எல்லாம் என்ன பண்ண என்னா பண்ணீங்க.
சிஸ்டர் நா எங்க சிஸ்டர் அப்ப நா. அப்ப காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு நானு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சிஸ்டர் நா வெளியூர் அப்போ வீட்டுல இருந்து வேற செய்யற மாரிதா கூடுத் இருப்பாங்கல்ல னால நம்ம வீட்டுல வந்து எல்லாம் ஆஹ் அந்த மாரி எடுத்துட்டு வந்துட்டு ஜம்முனு நா பாட்டுகு வேல செஞ்சிட்டே இருந்தோ எங்க அப்பதான் வெளிய நின்னு போ நீங்க என்ன பண்ணிருந்தீங்க அந்த டைம்ல?
எங்கல்லா அந்த மாதர நாங்க இந்த சொன்னேம் பாத்த்த்தீங்கா எங்க வீட்டுல மாடு இருந்து தொழில் இரு தன்னால ஆ எங்கள என்ன சொல்றது ஒரு அண்ணா வந்தவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ். வந்து பால் வாங்க வந்து த உங்களுக்கு பாசிட்டிவ் சொல்லிட்டு அப்ப எங்க அத்த இருந்தாங் தா எங்கத்த கண்டிப்பா நீங்க வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க ஃபேமிலியோட எல்லாத்தையும் கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லிட்டானுங்க. பாப்பா அப்போ வந்து ஒரு வயசு. தோ ஒரு ரெண்டு மாச தான். ஆ தம்பி தேர்ட் ஸ்டாண்டர்ட்டோ செகண்ட்டோ படிச்சட்டு இருந்தான். கம்பல்சேரின்ட்டு கடைசி எல்லாத்துக்கும் பாசிடிவ் போட்டு விட்டானுங்க வீட்டோட. போட்டுட்டு இப்ப ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்து. இருந்தோ சிக்ஸ் டேஸ் கிட்ட இருந்தோம் இருக்கணும்ட்டானுங்க. யாருக்குமே ஒரு சின்ன தும்மலோ ஜலதோசமா எதுவுமே கிடையாது.
ஆ அது எப்படி எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் போட்டிருப்பாங்
அது அப்ப அப்படித்தான் ஒரு குறிப்பிட்ட ராஷியு வந்தாலே அந்த அளவு நார்மலா நம்ம உடம்புல அந்த ராஷியும் இருக்குமா அந்த அளவுல வந்து நம்ம உடம்புல ஏதோ சளியா ஏதோ வைரஸோ சொல்றாங்க நம்ம உடம்பு இருக்குமா. அந்த டைமிங்ல வந்து எல்லாத்துக்குமே அந்த உடம்பு நார்மலாவே ஒரு மனஷருக்கு செக்பண்ணா இருக்கும். அந்த டைம்ல நமக்கு வந்து எங்க பீவரோ ஒருச் சின்ன தும்மல் கூட கெடையாது எல்லாத்துக் கொரோனா பாசிவ் இதுலயு ஒண்ணுக்கு மட்டு இல்லே நானுங்க ஒரு மா ஒரு வயசுக் கொழந்தைய எப்டி விட்டுட்டு போறது? ஆனா ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணி அந்த பாபாக்கலா இல்ல நீங்க மட்டு வந்து ஜீ ஹெச் அட்மிட் ஆ கொஞ்ச நேரோ கழிச்சு நீங்க அந்த பாப்பாவ கூட்டிட்டு வந்துருங்க அந்த பொண்ணுக்கு பாசிட்டிவ் அப்டீன்டாங்க எல்லாரு நாங்க ஃபுல்லா சிக்ஸ் டேஸ் கிட்ட ஜி ஹச் ல இருந்தோ ஆமா ஜீ ஹெ இருந்தா சொந்தக்காரங்க யாரு வர முடியாது நம்ம யாரையு பாக்க முடியாது நமக்கு ஒரு வாய் சாதோ கூட யாரு குடுக்க முடியாது அவன்ங்க குடுக்குறது தா சாப்பிடணு அந்த ஹாஸ் வீட்டுலேயே சாப்பாடு குடுத்துருவானுங்க காலையில இருந்து நைட்டு் வரைக்கு ஏதாது குடுத்துட்டே இருப்பானுங்க ஆனா நம்மலால சாப்ட முடியாது
ஓஹோ ஆனா அது நமக்கு பாசிட் வந்தாதான சிஸ்டர் நமக்கு அந்த மா ரி சாப்பட முடியாது தோணு அது அந்த மாரிலா
அதா சொல்றேன்ல யாருக்குமே எந்த ஒரு இஷ்யுமே இல்ல அவுங்க எதனால அப்டி பாசிட்டிவ் டெஸ்ட் பண்ண எல்லாத்துக்கு பாசிட்டிவ்பா அந்த டைம் ல அதா கொரோனா பீக்ல இருந்து கொஞ்சோ டவுன் ஆன டையோ பீக்ல இருந்து கொஞ்ச டவுன் ஆன டையத் மாட்னோ நாங்க ஃபுல்லா ஆமா அதோட நாங்க ஜி எச் ல போய் இருக்கணு அப்புறோ ஒரு இருவத் ஒரு நாள் குவாரன்டைனு குவாரன்டைன் மீன்ஸ் எப்டினா வீட் ட்லியே இருக்கணு வீட்ட விட்டு எங்கயு போ கூடாது யாரு வீட்டுக்கு வர கூடாது அப்டின்ட்டு ஆமா அ அது என்ன அந்த டேஸ்லாம் அய்யயோ இன்ற அந்த டேஸ் குட்டி கொழந்தைய வெச்சிட்டு இருக்க முடியுமா
ஐயோ என்கே இதாகுதுங்க நீங்க சொல்றதல வெச்சு பாக்குறப்ப ஒரு மாசோ கொழந்தை எப்டிங்க முடியு இதெல்லா?
ஒன் இயரா ஓகே ஓகே
ஒன் இயரு ஒரு ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் அப்பதா தாய்ப்பால் குடிய மறக்கடிச்ச அறக்கடிச்ச ஒ ஓரொரு வாரத்துல ம கொரோனானு சொல்லிட்டு உள்ள போயாச்சு ஆனா குடுத்துட்டே இருப்பாங்க சுண்டல் பயரு காஃபி கசயோ ஒர் நாளிக் டூ டைம்ஸ் ஒரு கசாயொ அ எல்லா வகயா குடுத் த்துட்டே தா இருபாங்க நம்லால சாப்புட முடியாது
எனக்கு தெரிஞ்சொவ்ங் சிஸ்டர் ஒரு டைமே அட்மிட் ஆயிர்ந்தாங்க அவுங் இது மேர் பாஸ்ட்டிவ் வந்ச்சுன் சொல்ட்டு அட்மிட் ஆயிர்ந்தாங்க நாங்க போனல்லா இல்லப்ப அவ்ங்க அம்மா போய் கேட்டாங்லா இந்த மாதுரி வெறும் கஞ்சி இந்த மாரிதா குடுத்தாங்களா அவுங்ளுக்குலா ஐயோ அவுங்க எப்போடா வூட்டுக்கு வந்துருவோ அப்டின்ற மாரி நெலைமை
டவே முடியாது அதுவு ஜி எச் ஹாஸ்பிடல் இருந்தா அவ்ளு நீட்டா இருந்துது இருந்தாலுமே அந்த ஃபுட்டு இல்லெனா குடுப்பாங்க சண்டே வந்து நான்வெஜ்ஜு நாங்களா சண்டேக்குள்ள டிஸ்சார்ஜ் ஆயி ஆமா சாட்டர்டே போனோ நெனைக்கல மண்டே போய் அட்மிட் அனோ சட்டர்டே வந்து வெளில வந்துட்டோ அப்டினு இப்பல்லா வெரைட்டி வெரைட்டி ரைஸ்ஸு காய்கறி சதோ சாம்பார் சாதோ சப்பாத்தி இட்லி ஆ இது வெஜிடபிள் பிரியாணி புலவு தேங்கா சாதோ ஜீரக அரிசி சாப்பாடு சார் இவ்ளோ வெரைட்டி தி ஆமா ஒரு நாள் ஒரு நாள் அதாவது காலையில வந்து இட்லி வரு நைட் வந்து தோசை வரு ஒரு நாள் தோசை ஒரு நாள் சப்பாத்தி ஒரு நாள் பொங்கல் மாறி மாறி வரு மேனு மத்தியான வந்து சாம்பாரு தயிரு தயிர்சோறு தயிர்சோறு வேணா எக்ஸ்ட்ரா வாங் அ காய்கறி சா ஆ அது போக டீ அ கசாய அந்த இந்த கசாயம் கொரனுக்கு ஒரு கசாயம் குடுத்தாங்க ச்சி அதெல்லா ரெண்டு தடவ காலைல ஒருக்கா சாய்ங்கால ஒருக்கா வரு கண்டிப்பா குடிக்கணு
ஓஹோ
நைட்ல வாழப்பழ வந்துரு வாழப்பழ சாப்ட்டு தூங்கிக்லா
ம் ம் அதுக்கப்ற அவுங்க இத டெஸ்ட் பண்ணி மறு
மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பாத்தானுங்க ஆனா சும்மா ஐவாஸ் ஆ அதுலா சும்மா டெஸ்ட் சொல்ட்டு பண்ணானுங்க எல்லாத்தயு அந்த ஆறு நாள் கணக்குக்கு வெச்சுட்டு அனுப்பி உட்டுட்டானுக
ஆ ஆனா ரொம்ப கஷ்டதா இல்ல சிஸ்டர் அப்போ
வீட்டு வந்துட்டு நம்மள ஏதோ தீண்டதகாதவர் மாரி கராங்க எல்லாரும் நா எக்ஸாம்பிள் நா மாடிய்ல போயி எங்க மாடி எங்க வீட்ல வந்து கொஞ்ச டஞ்சான ஏரியா எல்லாமே நல்ல பெரிய பெரிய மாடின்னு வெச்சுக்கோங்க நா எங் மூணாவுது மாடில துணி காய் போட்றே ஆ ஒரு வா ஒர் லேடி எங்க மாடிலேந்து ஒரு நாலு மாடி தாள்ளிதா அது வீடு இருக்கு அங்கேந்து என்ன இப்டி உத் உத்து உத்து பாத்துட்டே இர்ந்துச்சு வேமா திட்டத்திட்டுனு உ எறங்கி ஓடியே பேய்ர்ச் நா பாத் தொட்டாலே கொரோனா வந்துருமா அந்த அம்மாகு
ஐய்யயோ இது எப்டி பாத்தா வரு
ஆ எங்க வீட்டு கிட்ட வருவாங்க கரெக்டா எங்க வீட்டு கிட்ட வந் சேல எடுத்து மு த்திகுவாங்க உங்குளுக் புரியுதா எங்க வீட்ல கொரோனா வந்துருக்கா அதுக் இதாங்க எங்க வீடு நாங்க இருக்குறது செகண்ட் ஃப்ளோர்ல ம் ஆமா கீழ அந்த மாட எல்லாமே நாங்க தோட்டத்துக் கொண்டு போயிட்டு கீழ் எம்ட்டியா தா இருந்துச்சு அதுக்கு இங்க வந்ததுமே எங்க அம்மா மூக்க சேலய வச்சு மூக்க பொத்திக்குவாங்க எங்க வீடு தா முன்னே விட்ருவாங்க அத பாக்கும் போது நமக்கு எவ்ளோ ஹெல்ப் தா இருக்கும் அது சரி கொரோனா டேட்லாம் எனக்குலாம் கொடூர டேட்ஸ்னு சொல்லலாம்
ஐயோ நீங்க சொல்றத பாத்தா ஐயோ அப்பா ஏனா அப்படி இருக்குது நாம்ளாவது நாங்க வீட்டுக்குள்ள இருந்தோ நீங்களாவது போயி பாத்துட்டீங்கனா
நாங்க போயி ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இப்ப நமக்கு எதுமே இல்ல சோ நம்ம கொரோனாவே இல்ல இப்ப நா ஹாஸ்பிட்டல் போ போன அங்க போயி எனக்கு கொரோனா வந்தா என்ன செய்ய முடியும் நமக்கு அந்த ஒரு பயோ இருக்குல ஆ அந்த பையன் தா எங்க அம்மாலா அழுகுறாங்க உட்காந்து எங்க அக்காலா ஃபோன போட்டுட்டு என்ன ல ஏல கொரோனாவால என்ன ல ஆச்சு நாங்க நல்லாதா இருக்கோ எனக்கு எந்த ஒரு இஷும் இல்ல நாங்களு சொல்ல இருக்கோ அவுங்க வெளில இருப்பாங்க யார் துமே வெள்ளா வெளி வெளி ஊரு வந்து எங்களை பாக்க கூட முடியாது இது அந்த மா இதுலி லாக்குடு ஆம்மா கடைசி ரல இந்த பேஸ்லா ம் அனா அதுக்கப்பற கொஞ்ச நல்லார்ந்துச்சு வீட் வீட்டுக்குள்ளேயே இந்த செஸ்ஸு கேரமு தாயம் சொல்லி் கொடுக்கேன் அந்த மா வீட்டுக்குள்ளேயே உக்காந்து இன்டோர் கேம்ஸ் எல்லா விளாயாண்டுட்டு வீட்ட உட்டு எங்யு போ முடியாதுல்ல
அம்மா அம்மா
துவு நல்லார்ந்துச் அதுவு ஒரு மாதுரி நல்லார்ந்துச்சி
ம் ம்
வாங்கி ஸ்டாக் வச்சுக்கிறது பலசு இருக்கு இந்த மாதிரில்லா அடிக்கடி கடைக்கலா போம் மு முடியாதுல அதனால மொத்தமா போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிருவாங்க
ஆம்மா சிஸ்டர் ஆம்மா
ஞ்ச அதே மாரிதா இருந்ததா
ஐய்யோ இங்க அதுக்கு மேலலா இருந்துச்சு சிஸ்டர் எ எதுவுமே வெளிலலா போய் வாங்க முடியாது ம் சிஸ்டர் இருங்க நம்ம அப்பறோ பேசலா அ